அப்பா
நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டோ நீங்க
ம் சாப்டாச்சு சாப்டாச்சு
என்ன சாப்பாடு
இன்னக்கி இங்க என்ன போட்டாங்க ஹாஸ்டல்ல கீரை கொழம்பு போட்டாங்க அததா ம் ஆமா நீங்க
படிக்கிறீங்களா
ம் ஆமா பி டெக் ஆமா நீங்க
நா வேல பாத்துட்ருக்கோம்
வேலை பாத்துட்டு இருக்கீங்களா வேலை முடிசுட்டா இன்னக்கி லீவா ஆபிஸ் அப்போ
இல்ல இல்ல பாக்க அங்கதா இருக்கே கொஞ்சோ ம் ம் இப்பதா முடிஞ்சிச்சி
ஓ லன்ச்சா
ம்
சேரி சேரி சேரி இன்னக்கி என்ன சாப்பாடு
இன்னக்கி எதுவு ஸ்பெஷல் இல்ல கடேலதா ம் ம் லெமன் ரைஸ் ஆமா
சேர் சேர் செரி
ஆமாப்பா பிரவுசிங் சென்டர்ப்பா
ஓ பிரவுசிங் சென்ட்ரா
ம்
ம் ம் ம் ஆமா பிரவுசிங் சென்டர்ன்ன ஒன்னதா எனக்கு ஞாபகோ வருது இப்போ கவுர்மெண்ட் எக்ஸாம் ரயில்வே என்னெல்லா வந்துருக்கு எதெல்லா அப்ளே பண்ணலா
கவர்மெண்ட் எக்ஸாமா
ஆ நா வந்து இப்ப பி டெக் ஃபைனல் இயர் பண்றே
அதா ஏதோ சவுண்ட் கேக்குது பாருங்க ஆ ஆ ஃபைனல் இயராப்பா ஆ செரி செரி சந்தோஷோ
ஆ அதா இப்ப வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இப்ப ரயில்வேல இருந்து நெறையா விட்டுருக்காங்கட்டு பாத்தோ ஆர் ஆர் பி டெக்னீசியன் என்னெல்லாமோ
ஏ முடிஞ்சிருச்சின்னு நெனைக்கிறே இந்த ஒரு நிம்சோ லயன்லயே இருங்க பாப்போ
அப்டியா ஏன்னா இப்போ நெறைய
ஆ ரெக்யூர்மென்ட் குடுத்துருக்காங்க ஆமா நா இது முடிஞ்சிருச்சி அடுத்து வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா ஆ டெக்னீஷியன்ஸ க்கு குடுத்துருக்காங்க ஆ லாஸ்ட் டேட் இருவத்தி ஒம்போது இந்த மாசோ
ஓ சேரி சேரி
நோட்டிஃபிகேஷன் பீ டெக் தானப்பா
ஆ பி டெக்
ஆ சேரி நா அத நோட்டிஃபிகேஷன் அனுப்பட்டுமா
ஆ ச ஆ ஏன்னா செல இது பாக்கும்போது செல இதுக்கு டிகிரி முடிச் சிருக்கணுனாங்க செல இது டுவல்த் முடிச்சு படிச்சிட்டு இருந்தாலு அப்ளே பண்ணலா அப்டின் அங்க லோகோ பைலட் பாத்தே லோகோ பைலட்டுக்கு கண்டிப்பா டிகிரி முடிகணுன்ட்டு போட்டுருந் ச்சி ஆ செரி அப்டி இருக்றப்போ அது பண்ண முடியாது
டென்த் டுவெல்த் வந்து ஒங்களுக்கு இதுதா குரூப் டி ஏ பண்ணலாம்
ஆ
ஆ அதான் முடிஞ்சிருச்சு ஆனா மார்ச் மாசத்தோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொடுக்கல இன்னும் அந்த மாதிரி வந்திருந்தா வேணா இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு
ம் அத இந்த நிறைய பாத்தேன் இன்ஸ்டால அத பா பாத்திட்டு அது என்னண்ணு ஆ ஆர் ஆர்பில இப்பதிக்கு நோட்டிபி அனுப்பி விடுறேன் அது பாத்துட்டு அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணிடலாம் எனக்கு ஆமா ஏன்னா கொஞ்சம் சரி கவர்மெண்ட் வேல கிடச்சா கொஞ்சம் நல்லாருக்கும் இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வேற எதையும் எதிர்பாக்க முடியாதுல்ல நம்ம நம்மளாம் அது பண்ணி முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டா மட்டும் தான் உண்டு
ம் அதுக்குதா சரி அப்போ பண்ணி விடலான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதா நீங்க பிரவுசிங் சென்டருனொன்ன எனக்கு ஞாபகம் வந்திச்சு நான் ஊர்ல எவ்ளோவு நேரம் இருந்தா ஊர்ல பாத்தேன் ஊர்ல வந்து சரி இப்பதைக்கு போகல மூணு மாசம் ஆயிட்டு இனிம லீவ் விட்டாதான் ஊருக்கு போய் பாக்கணும்
ஆஆ இது இப்ப தேர்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் போறீங்களா இல்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கீங்களா ம்‌ம் சரி சரிப்பா
ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கே இப்பதான் பிளேஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு சரி அப்போ அதே டைம்ல கவர்மெண்ட்ல ஏன்னா எனக்கு ரயில்வேல ஆசை சரி உள்ள போயிடலாம் அப்படின்னுட்டு
ஓஹோ
அதனால ரயில்வே
டி என்பி எஸ் சி வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேணா அதுல போனாலும் இதுல ஈஸியா வந்துடலாம்
ம்ம்ம் ஆனா டீ ன் பி சிக்கா போட்டோம்னா அவ்ளோ பேர்ல எழுதுவாங்க ஆனா ரயில்வேனா அவ்ளோ எழுத மாட்டாங்க
ஆ நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆமா
ம் யாருக்கும் அவ்வளவோ தெரியாது ஏன்னா எல்லாமே ஆப்டூடா பாக்க காலேஜி பசங்க இந்த மாதிரிதான் எழுதுவாங்க இப்போ அதே கு குரூப் டியூஷன் அப்போ டுவெல்து அது அது படிச்சவங்க எல்லாம் அந்த வயசுல இருக்கவங்க எழுதுவாங்க ஆ அப்போ இதுனா கொஞ்சம் காம்படீசன் ம் அது கரெக்ட் தான் ஒரு நாள் டி என் பி எசி போட்டுட்டு எனக்கு டேட்டே மறந்துட்டு எக்ஸாம் வச்சிருக்காங்க மறந்துட்டேன் ஆனா ரிஜிஸ்டர் பண்ணேன் குரூப் டி க்கு
அச்சச்சோ ஆ ஆ
பேர் பாத்தா
ஆமா ஜ பிப்ரவரியில கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன்
பிப்ரவரில கொடுத்தாங்க அத நான் மறந்துட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணத
அடடா ஆ
பாக்கவே இல்ல அப்படியே விட்டேன் ஆமா இப்போ எனக்கு ஆதார் ஆதார் கார்டுல இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து மார்க்சீட் எல்லா என்னோட நேம்ல கேப் இருக்கு ஆனா ஆதார் கார்டுல கேப் இல்ல இப்போ கேப் இல்லாம இருக்கறது அது எத வெ ச்சி சேஞ்ச்சி பண்
உங்களுக்கு மார்க்சீட்ல என்னபா இருக்கு
அ காலேஜ் மார்க் ஷீட்டு அதுக்கப்பறோ ஸ்கூல் டென்து டுவெல்த்துல எல்லாத்துலயுமே கேப்
ஆ அப்ப நீங்க அந்த டுவெல்த் மார்க்ஷீட்ட வெச்சு பண்ணிக்லா ஆனா ப்ரௌசிங் சென்டர்ல பண்ண கூடாது
ல போட்டுக்கலா
ஆ ஆமா ஆதார் கார்ட்ட கரெக்க்ஷன் பண்ணிக்லா ஈ சேவை மையத்துல மட்டு ம் ஏ அப்டின்னா வெளில பண்ணனா ஆ என்ன பண்ணுவாங்கனா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க
ஓகே ச்செரி
நமக்கு பைசாவு வேஸ்ட்டு டைமு வேஸ்ட்டு
ஆ
அதனாட்டி டேரக்ட்டா போயிட்டு நம்ம இதிலயே பண்ணிக்லா இ சேவையிலயே
ஆ சரி அப்போ அது போக இன்னொன்னு பேன் கார்டு வந்து மைனர்ல இருக்கு எங்க அம்மா சைன் போட்டது அதுக்கப்றோ அது மைனர்ல இருக்கு இப்ப அது செய்லா
ஆ அதவு பண்ணிக்லா
அது என்னங்கா பண்ணிக்லா ப்ரௌசிங் சென்டர்ல
ம்
ம் ம் ம் ஏனா அது இப்ப ஃப்ராச ப்ரௌசிங் சென்டர்னா அது ஃபுல்லா மைனர்லந்து போட்டோ ஆட் பண்ணிட்டு சைன் வா ங்கனு போன் நம்பர் மாத்தணு அதுக்கு என்னதல்லா கொண் ன்னு
அதுக்கு வந்துட்டு நீங்க உங்க பழைய பேன் கார்டு
ஆ பழைய பேன் கார்டு ஆ ம் வச்சிருக்கோ ஆனா மைனர்ல இருக்கு ஆமா
ஆமா அது பதினெட்டு வயசுக்கு அப்புற மே அது மேஜர் தான
அ ஆமா
உங்க இருவது வயசு ஆயிருக்குல்ல ம் அதனால இப்ப உங்களோட லைசன்ஸ் வெச்சிருக்கீங்ளா
ம் ஆ ஆ டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்கப்பா இருக்கா லைசன்ஸு அப்புற உங்களோட பாஸ்புக் வச்சிருந்தீங்கனா பாஸ்புக்கு
ஆ
ஆதார் கார்ட் ரெண்டு போட்டோ இப்ப மெயில் ஐ டி கேப்பாங்க புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க இல்லனா பர்த் சர்டி பிகேட் இருந்துச்சுனா அதையு வெச்சுக்கனு
ஆ செரி
ம் அத வெச்சு மறுபடியு நீங்க ம் இருக்கு ஆ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப பேன்லயு வேணு ஆதாரு வேணு அப்பிடிதான
ஆமா பேன்லயு வேணு ஆதார்லயு வேணு அது போக இப்ப வந்திருக்க எலக்க்ஷன் கார்ட்லயு கே டேட் ஆஃப் பர்த்து தப்பா இருக்கு நேமு தப்பா இருக்கு
ஓ அது கூட நம்ம பண்ணிக்லா ஓட்டர் ஐடி நம்ம பண்ணிக்லா ப்ரச்சன இல்ல
ஆ ஓட்றைடிக்கு மாத்திரதுக்கு என்னலா
ஓட்டர் ஐடி மாத்துறதுக்கு என்ன மாத்த போறீங்க
ஓட்டுற ஐடில வந்து அப்பா நேம் தப்பா இருக்கு அதுபோல என்னோட டேட் ஆஃப் பெர்து தப்பா இருக்கு
ஆ டேட் ஆஃப் பர்த் ப்ரூப் ஒண்ணு ம் ம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூப் ஒண்ணு
ஆ
அதுக்கு நீங்க மார்க் ஷீட் வச்சுக்கலா
ஆ
அடிஷனல் ப்ரூஃபா உங்களோட ஆதார் காட் வச்சுக்கலா
ம் இப்ப ஆதார் காடுல இப்ப ஆதார் காடு வச்த்தா எல்லா ஆதார் கார்ட ஃபஸ்ட்டு மாத்திட்டு பேன் கார்டுக்கு ஓட்டர் ஐடியு மாத்தணு
ஓட்ர ஐ டியு மாத்தனு ம் இப்போ பஃஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா நீங்க ஆதார சேஞ்ச் பண்ணணு
ம் அதா ஆதார ஃபஸ்டு இப்பதிக்கு மாத்தணு
அ நீங்க அந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறோ உள்ளத மாத்தி அப்டேட் பண்ணியாச்சா ஆதார் காடு
இல்ல இல்ல பண்ல அது ஆ அது வந்து இப்போ போன வாரோ பொய்யி ஃபோட்டோ மாத்தின ஃபோட்டோ மாத்திட்டு ரேகை எல்லாத்திமே மாத் தி உட்டு ஃபோன் நம்பர மாத்துன ஆனா அவங்கட்ட கக்கும் போது நேம் ம் சேஞ்சு இந்த மாரி எனக்கு கேப் வரு இதுக்கு என்ன பண்லான் கேக்கும்போது அவங்க வந்து பெர்து சர்ட்டிபிகேட் வணு இல்ல எதுலியாச்சு கேப் இருந்தா ஏதாச்சு ஒரு இது வந்தாதா ப்ரூப் இருந்தாதா மாத்த முடியுன் சொல்லி அனுப்பிட்டாங்க
ம்
ஆமா ஏ தெர்சிருந்தா நா சம் ஒடனே போய் மாத்திருப்ப இல்லன்னா இதுக்கு இன்னொருவாட்டி நா நூத்திஇருவத்தஞ்சு ரூவா குடுத் து எல்லாத்தையு மாத்தணு
புரிதா
அது எனக்கு அப்ப தெர்ல தெரிஞ்சிருந்தா கைல அப்பயே குடுத்துருப்
மே பண்ண முடியாது உங்களுக் இது அப்டேஷன் தான அப்டேஷன் பண்ணிட்டு தா அதுக்கப்புறமேட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க ஒரே டைம்ல பண்ண முடியாது அது
ஓ
எப்டியாந்தாலு அது ரெண்டு வேலதா
அப்படியா அப்ப இன்னொரு வாட்டி போய்ட்டு இப்ப ஆதார் காட சேஞ்சு பண்ணாதா ஆதார் காட இப்ப அடுத்தால இப்ப நா ஊர்ல இருக் கனால இப்ப எ தங்கச்சி போய்னால ஆதார் கார்ட கொண்டு போய்ட்டு என்னோட பெர்த்து சர்டிபிகேட்ட கிமே மட்டு கேப் உட்டா போதுமா
பண்ண முடியாது ஏன்னா நீங்க ரேக வைக்கணுல்ல உங்களோட ஆதார் தான மாத்த போறீங்க
ஓ அடுத்தால நானா ரேக எல்லாத்தைமே வச்சிதா நா பேர சேஞ்ச்சு பண்ணனு ஓ சேரி சேரி சேரி அப்ப நா ஊருக்கு போனாதா எல்ல அது வந்து வந்த உடன தா மாத்த முடியு எல்லாத்துக்குமே பனு ஓட்ரைடி
ம் ஓட்ர ஐடி கூட அனா அனுப்பி உடுங்க அது கரெக்ஷன் பண்ணிக்லாம் பர்ஸ்னலா
உம்
நம்ம ஆதார் கூட எடிட் பண்ணி தர்சமயத்துக்கு வெச்சு ப்ரூஃபா குடுத்துக்குலா
ம் இப்ப இப்போ உங்கிட்ட கூடதா நீங்களே பண்ணிருலாம்ல
ம் பண்ணிக்கலாப்பா
ஆ சேரி சேரி சேரிங் அடுத்து
அ அ இன்னொன்னு என்னன்னா அன் உங்களுக்கு ஓட்டர் ஐ டி ஓகே ஆனதுக்கு அப்பறம் கூட அந்த ப்ரூஃப் வெச்சு நீங்க ஆதார் கரெக்க்ஷன் பண்ணலா
ஓ ஒட்டர் ஐ டி சேஞ்ச் ஆயிருக்குனா ஓகே இப்ப ஓட்டர் ஐ டி சேஞ்ச் ஆகறதுக்கு என்னலா வேணு
ஓட்டர் ஐ டி சேஞ்ச் பண்றதுக்கு உம் அதா நீங்க ஆதார் அனுப்புங்க
ஆஹ்
ஆதார் அனுப்புனீங்கன்னா அதுல சின்ன ஒரு எடிட் மட்டு பண்ணிட்டு
ஆஹ்
அத நம்ம அப்லோட் பண்ணிக்கலா நமக்கு ஆதார் ரொம்ப வெரிஃபை பண்ண மாட்டாங்க ஓட்டர் ஐடியில
உம் உம் உம்
ஆனா ஆதார் ஆதார் நீங்க அப்ளை பண்ண போறீங்கல்ல அதுக்கு குடுக்கற ப்ரூஃப் தா ரொம்ப இது பண்ணுவாங்க ஆன்லைன் பிரிண்ட் உங்களுக்கு கேப்பாங்க
உம்
அப்ப நீங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்து கூட நீங்க ஆதார சரி பண்ணிக்கலா ஓட்ரு ஐடிக்கு அவ்ளோ இது இருக்காது பிரச்சன இருக்காது அதனால இப்டி மாத்தி பண்ணிக்லா
ம் இந்த மாரி இந்த மாரி பண்ணனு
ம் ம் எப்பன்னு சொல்லுங்க வேணா பண்ணிக்லா
சரி சரி நாலா எப்புடி
சேரிப்பா
ம் சரி இப்போ நேர்ல வரணும்னா எங்க வரணு இப்போ
கேக்குதுப்பா
நேரல நே நேரல இப்போ உங்களுக்கு வந்துதானே இப்போ
வேணா வேண்ணா நீங்க ஃபோன்ல அனுப்புங்க போது
ஓ ஃபோன்ல அனுப்புனா போதுமா எல்லாமே
உம் ஆமா ஆன்லைன்ல அப்ளை பண்றது தானே அதனால பிரச்சன இல்ல
ஆஹ் சரி அப்றோ நா பாத்துட்டு இந்த தேவையான எல்லா மார்க்ஷீட் ஒர்ஜினலு இப்போதிக்கு உன்ட இருக்கோ எல்லாத்தையு எடுத்துட்டு உங்களுக்கு அமி ட்ரு தான்ப்போ
ஆஹ் சரிப்பா எனக்கு ஒண்ணு இல்ல இப்ப உங்களோட ஆதார் கார்டு பிளஸ் ஓட்டர் ஐடி ரெண்டு மட்டுமே போது
உம்
வேற எதுவு டீட்டெய்லு வேண்டா ஆனா நீங்க ஆதார் மாத்த போறீங்கல்ல அஹ் ஓட்டர் ஐடி பிரிண்ட் எடுத்துருவோங்க போது
ஆஹ் சேரி சேரி சரி
அதுக்கு ஆனா ஓடிபி வரு ம் சரியா அது மட்டு டும் சொல்லணு
ம் சரி
உம் சரிப்பா
இப்ப வந்து இத மாத்திரலா அப்போ
மாத்திக்கலா உம்
சரி நா அதா இப்போதைக்கு ஆறு ஆர்மில என்ன இருக்கு அத மட்டு நா பாத்தாட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறே
உம்
அப்ளை பண்ண முடியுது அது மட்டு அனுப்புங்க எனக்கு பண்ணி
ஆ சொல்லுங்கப்பா பண்ணிடுவோ
ஆ ஆமா ஆமா நா
வேற எது டவ்ட்ருக்